ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம்
ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
உ என்ன பண்றீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டே
என்ன சாப்டீங்க நா சாப்டுட்டேங்க என்ன சாப்டிங்க
சாம்பார்
ம்
கத்திரிக்கா பொரியல்
வேற எதுவு இல் ங்களா லீவாச்சு உங்களுக்கு நாங்க பிரியாணி சாப்டோ
பிரியாணி
ஆமா எங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அத வெச்சு நாங்க இன்னிக் ப்புல்ல மதியோ லன்ச் சாப்பாடு முடுச்சாச்சு மார்னிங் என்ன சாப்டீங்க
மார்னிங் எது சாப்படல
ஏ
இன்னைக்கு நா மட்டுந்தா வீட்ல இருக்கனால எது சமைக்கல எல்லாரு போயிட்டாங்க வீட்ல இருந்து எல்லாரு போயாச்சு அதனால சித்தி வீட்டுக்கு வந்துருக்க சித் சித்தி வீட்லதா சாப்ட இன்னிக்கு மதியானம்
சரி சரிங்க தோழி அப்புறோ உங்களுக்கு புடுச்ச ஃபுட்டு பத்தி சொல்றீங்களா என்ன ஃபுட் புடிக்கு உங்களுக்கு என்ன செய்ய தெரியு நீங்க நா எது நல்லா செய்வீங்க
எனக்கு தக்காளி சாப்பாடு முட்ட மட்டும் புடிக்கு ரொம்போ
ஆ
எனக்குன்னு ஒண்ணும் பண்ண தெரியாது எனக்கு வந்து பாயாசோ மட்டு பண்ண தெரியு நல்லா
பாயாசோ மட்டு வெப்பீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க எப்டி பாயாசோ வெப்பீங்க நா அந்த ரெசிபி சொல்லுங்க நானு தெருஞ்சுக்குற
இல்லையா
ஆமா
என் சைடு வந்து
உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க ம் சொல்லுங்க
சேமியா சேமியா நெய்யில வதக்கிட்டு சேமியா நெய்யில வதக்கிட்டு முந்திரி பருப்பு இதெல்லா போட்டு அதுவு நெய்யில வதக்கி வெச்சுட்டு பால்ல தண்ணி ஊத்தாம நல் லா சுண்ட காசிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வெச்ச சேமியாவ அதுல போடணு அதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அத அது வேகுற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா வதக்கி வெச்சத எல்லா அது உள்ள போட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பாலு கோவா இருக்குல்ல அது வேணா அது போட்டுக்கலா அது மாரி ஏலக்கா போட்டா புடிக்காது ஆமா
ஒரு சிலவங்க வந்துட்டு ம் ஒரு சிலவங்க வந்துட்டு பால்கோவ சுகர் இருக் தும் போடுவாங்க நார்மல் பால கோோவாவு போடுவாங்க ஒரு சிலவங்க வந்து கோவா சொல்லுவாங்கல்ல சர்க்கரை இல்லாம வெர் ம் அது கூட அந்த தி்க் ஸ்காக போடுவாங்க மில்க் மேடு கூட போடுவாங்க ந நிறைய பேரு பால் கோவா அதெல்லா இல்லன்னா பால்கோவா இல்லாம போடணு ரெண்டுமே போட்டாக்க உங்களுக்கு ஓவ்வரு ஸ்வீட்னஸ் வரு ஆமா நா அவ்வளவாலா சமை சமைக்கவே மாட்டே எப்பியாவதுதா சமை இப்ப எங்க வீட்டுல மாமியார் தா சமைப்பாங்க
ஆ நீங்க அம்மா எப்பவுமே சமைப்பாங்க நா எந்த வேலையு செய்ய மாட்டே அவங்களே எல்லாத்தையு பாத்துப்பாங்க
ம் ஆமாங்க அம்மா வீட்டு்ல இருந்தா அம்மாவே எல்லாமே பாத்துப்பாங்க நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம எப்பயாவது ஹெல்ப் பண்ற மாதிரி
இல்ல இங்கய இருந்தாலு சரி அங்க இருந்தாலுமசரி இந்த மாமியார் வீட்டு போனாலு அவங்கதா எல்லாமே பண்ணுவாங்க
சில டைம் எதுவுமே பண்ண மாட்டறேன்னு என்ன சொல்லுவாங்க
ஆ
அப்புறோ ஒரு சில டைம் வந்துட்டு என்ன பண்றது ஏன்னா அவுங்க வந்து குழந்தைய பாாரத்துக்கணுமா இதுவா அப்டின்னு போது நீ கொழந்தைய பாத்துக்கோ நானே பண்ணிரு றேன் அப்டின்ட்டு சமைப்பாங்க மத்தது பையன ஸ்கூல் விட போறது கடைக்கு போறது பாத்திரோ வெளக்கறது துணி துவைக்கிறது இதெல்லா நா பாத்துப்பே
அ இவுங்க வந்து நம்ப எதாவது சமச்சு குடுத்தா அவுங்களுக்கு தெரியாது அது அவுங்களுக்கு புடிக்காது அவுங்க ஊர் ஸ்டைல் வேற நம்மளுக்கு வேற அதனால வந்து அவுங்களே சமச்சிடுவாங்க நா நா மாட் நா சாப்ட மாட்டே ஏன்னா அவுங்க அவுங்களது நம்மளுக்கு டேஸ்ட் செட் ஆவாது அது அவுங்க எல்லாத்துலயு தேங்கா போடுறது அதனால நா எப்பவுமே அதுல தயிர் மட்டு வச்சு சாப்டுவோ அதுக்கே திட்டிட்டு இருப்பாங்க
ம் ம்
இது இந்த இதுவ சாப்ணு நீ உங்களது உங்க ஊர்து மட்டு சாப்டக் கூடாது அப்டி சொல்லிட்டு அவுங்க கேப்பாங்க
ஆமா அப்பறோ நம்ம அங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோனா அங்காடியே அவர் திங்க் பண்ணாம கொஞ்சோ பாத்துக்கணு இல்லையா
இனிமே மொளகா கொட்டி மிளகா தூள் நெறையா கொட்டி கொட்டி வச்சுடுறாங்க அது செட்ட் ஆக மாட்டது வயிறு வலி வருதுல்ல
ஆ தேங்கா பால் எல்லா சேத் து பண்ணுவாங்கலியாங்க தேங்கா தேங்கா பால் அதெல்லா
சாப்லா புட்டுக்கு நம்ம வந்து சக்கர வச்சு
ஆனா அங்கேஓட சாப்பாடு நமக்கு கொஞ்சோ சாப்றது புடிக்காதது தாங்க
ஏன்னா இப்ப நா கேரளா ஆமா கேரளா இப்ப வந்துட்டு நா தம்பி மே ரேஜ் காக போயிட்டு வந்தே அங்க வந்துட்டு எப்டி சொல்றது அ சாப்பாடு காலைல எனக்கு கொஞ்சோ நல்லா தா பண்ணாங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி பண்ணாங்க மதியோ சாப்பாடுக்கு வந்துட்டு அவுங்க சொன்னாங்களா அ நெய் சோறு அங்க அதுதா ஃபேமஸாமே பிரியாணி மாதிரி நெய் சோறு பண்ணிட்டு அதுக்கு வந்து சைடிஷ் எதாவது வச்சிரலா அப்டின்ட்டு அம் ஆனா அது பி பிரியாணி மாதிரி இல்ல சாப்பிட்றதுக்கு அவ்ளோ டேஸ்ட்ட்லா இல்ல ஆனா சாப்பலா ஓரளவுக்கு ஓ கே தா
அது வந்து வெளில ஆட்ரு குடுத்துருக்காங்க போல அதனால அதுவே வீட்ல சமைச்சாங்கன்னா எல்லா அரி யு குண்டு குண்டா இருக்கு சாப்பட முழுங்
இது பாஸ்மதியிலதா செஞ்சாங்க பாஸ்மதி ரை ஸ்லதா எங்களுக்கு வந்து
இந் இந்த சாப்பாட பாஸ்மதில மட்டுந்தா செய்வாங்க அதனாலதா அத ஓ அத குடுத்துருக்காங்க மத்தபடி நம்ம போய் கடை ல போய் ஒரு சாப்பாடு கேக்குறோல்ல அந்த மாரி ல்லா கேட்டா பெரிய பெரிய அரிசிதா ஒண்ணு இருக்காது சைடு டிஸ்லா ஆனா ரொம்ப ரேட் அதி கமா இருக்கு
ம் அதுக்கு வந்துட்டு தந்தூரி வந்து ச்சு எங்களுக்கு
அதா அது பேரு மந்தி
ல ஆமா பொண்ணு வீட்ல இருந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அவங்க பிரியாணிலா செய்ய முடியாது எங்களால அ தெல்லா இங்க யாரு செய்ய மாட் டாங்க
நல்லா இருக்காது பிரியாணி அந்த ஊர் பிரியாணி ஏ சாப் ஆ நல்லாவே இருக்காது
சொல்லிட்டே நா என்னோட சி தம்பிதான சித்த சித்தப்பா பையந்தான அப்படி இல்லன்னா சமையலுக்கு வேண்ணா நம்ம இங்க இருந்து ஒரு ஆள கூப் ட்டுட்டு போவோ அவங்கள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸு பண்ண சொல்லுங்க அவங்க சமைச்சு மட்டு குடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஆள் கூப்டுட் போலா அப் டின்னு மெட்டீரியலல்லா அவங்க வந்துட்டு மார்னிங் டிஃபன் வந்துட்டு ஹோ ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா ஆ இப்பயே பாத்துதா வந்துட்டு அவுங்க ஆர்டரு குடுத்துங்கா இருக்காங்க ஏன்னா பொண்ணு வீட்ல கொஞ்சோ வசதி தா கேரளால மேக்சிமம் வந்து கொஞ்சோ செட் இருந்தாதானே இருப்பாங்க அதனால அவுங்க வந்துட்டு மார்னிங் ஃபுட்டும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க ஆஃப்டர்நூனுக்கு அங்கதா நைட்டும் வந்துட்டு பே பெரிய மண்டபம்ல வந்துட்டு இதுதா உங்களுக்கு பவ்ஃபே ம் தா எல்லாமே ஆ நாங்க முன்னாடியே போயிட்டு ஐஸ்கிரீமு ஆ பஜ்ஜி அதெல்லா சாப்டுட்டு வந்துட்டோ காபி இருந்து எல்லாமே பிரிக்கலா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஐஸ் அதெல்லா நாங்க சாப்டுட்டு வந்து அப்றோ சாப்பறதுக்கு நாங்க லாஸ்ட்டா போனோ ஒரு சாப்ட்ர அந்த மாதிரி லாம் அ ஈவி்னிங் மேரேஜ்தா இது ஈவி்னிங் நிக்காதா சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு ன்றதுனால வந்துட்டு நாங்களா போ மண்டபத்துக்கு போகும் போதே அங்கே சாப்டுட்டு தா இருந்தாங்க நாங்க மண்டபத்துக்கு எல்லாருமே சேர்ந்து பஸ்ல போறதுக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு எல்லாருமே சாப்டுட்டு அத இருந்தாங்க நாங்க போகும்போது எல்லா டிஷுமே காலி ஆயிடுச்சு ஒன்னு ரெண்டு தா இருந்துச்சு சோ அத வச்சு நாங்க சாப்டுட்டு மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டோ பசங்க என் பொண்ணுக்கு தா எதுவுமே குடுக்கல என் பொண்ணுதா எதுவுமே சாப்ட முடியல
ஏ
எதுவுமே சாப்பிடல அண்ணாச்சி பழோ மட்டுந்தா சாப்டுட்டு இருந்த தர்பூசணி அண்ணாச்சி பழோ அதுதா சாப்பாடு அவளுக் சேரி அப்பிடின்னு சொல்லிட்டு அதுவாது சாப் பரலே ஃப்ரூட்ஸாது சாப்பறாளே சேரி அதுவாவது நம்ம குடுப்போ அப்பிடின் ட்டு அது மட்டுதா சா குடுத்துட்டுருந்தே ஏன்னா வெளி பா ப்பா புட்டி பாட்டல்லு கெடையாது அது பழக் கோண்ண அவளுக்கு வந்துட்டு அத எடுத் த்துக்கவே மாட்டற எவ்வளோதா ட்ரை பண்ணி குடுத்தாலு அது மிதமான சூடு இருக்குல அந்த டைமுக்கு மட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட் அந்த பாட்டல்ல குடிக்கிறா பால் போட்டல்ல அதுக்கப்புறோ அந்த பால் அப்பிடியேதா இருக்கு சேரி தேன் கலந்து கொடுத்தே தேன் கலந்து குடுத்தாலு அப்பிடிதா சக்கர கலந்து குடுத்த எல்லா குடுத்தாலு பால் குடிக்க மாட்டறா அவ்ளோதா ஒரு சிப் ரெண்டு சிப் மட்டுதா ஆனா ஜூஸ்னா ஜூஸ் ஜூ அப்பிடின் சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு வரு வாயை வரு ஜூஸ் யோசிச்சட்டு இருக்கே ரோஸ் மில்க இது இருக்கு இல்ல அது வந்துட்டு பால்ல சூட வச் சி அத குடுத்து பாக்கலாமா இல்ல அப்பிடியாவது பால் குடி க்கிறாளா அப்பிடின்னுட்டு ஏன்னா என்னோட பைய வந்துட் நடுல கொஞ்ச நாள் வந்துட்டு அவனுக்கு நான் சின்ன வயசுலே வந்துட்டு ஒரு வருஷோ அந்த மாரி வயசுலயே வந்துட்டு பால் பாட்டில் கொடுத்ததுக்கு தூங்கிட்டே இருந்தான் வாய கொடுத்த அதது வச்ச குடிச்சிருவா குடிச்சட்டு தூங்கிடுவான் ஏ பொண்ணு அப் அப்பிடி கெடையாது அப்புறோ எழுந்திருக்க மாட் நாம நல்லா தூங்குவா நல்லா இது பண்ணுவான் இது சும்மா சும்மா எழுந்திருக்குது நைட்டு ஃபுல்லா நம்ம அது கொஞ்சோ முழச்சிட்டே இருக்கணு அது நா காலையில நா எழுந்திருக்கிறது க்கு ஏழரை எட்டு ஆகு அதனால மாமியார் அதுக்குள்ள சமைச்சி வச்சிருவாங்க அப்பிடில்லா என்ன தேவையா அத அரேஞ்ச்மென்ஸ் பண்ப்பாங்க அத டிஃபன் ரெடி பண்ணடுவாங்க ஆமா டிபன்சேமியாவோ நைட் கோயில்ல காலையிலயே என்ன வேணுன்றத சொல்லுவாங்க மாவு இருந்ததுன்னா எதுவுமே ப இல்லனு போது மக்குரனி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பே இல்லன்னா வந்து சேமியா அந்த மா மாரி ஏதாது வாங்கிட்டு வந்து வச்சிருப்பே ஏதாவது ஒரு அரேன்சிமென்ஸ் அவுங்களுக் வந்து நம்ம பண்ணி கொடுத்து ந்தோனாக்க கொஞ்சோ ரெடி பண்ணி பாங்க
ஆ
என்ன என்னோட பையனையு என்னுடைய ஹஸ்பண்டையு ஸ்கூலுக்கு போறதுக்கு எழுப்புவே அவங்க எழுந்திருப்பாங்க தோ வரே தோ வரேன்னு சொல்லிட்டு எட்டு மணில இருந்து எழுந்திருச்சாங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா எழுந்திருப்பாங்க அவரு பாத்ரூம் போணும்ன்னு சொல்லும் போது தா இவனுக்கு பாத்ரூம் வரு அவ எழுந்தருச்சு போயிட்டு வரணும்னு இவரு வெயிட் பண்ணுவாரு ஆனா இவனு போமாட்டா அவரு எழுந்திரிக்க மாட்டாரு அவ எப் அவர் எப்ப எந்திருக்கிறாரோ அவரு அப்பதான் இவரு போவாரு பாத்ரூம்கு அது ரெண்டு பேரும் என்ன காலையில போட்டு படுத்தி எ ஸூகூலுக் அவன கூட்டுட்டு வந்து விடுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு இருக்கு கெளம்படா கெளம்படா கெளம்படா ங்டு
அவ சின்னப்பய அப்டிதா இருப்பா அப்பறோ கொஞ்சோ ஒரு பர்ண்ட்ஸ்டாண்டர்ட் செக்கென்ட் ஸ்டாண்டர்டு போன மாறிடுவா
படிச்சாச்சி ஓரலவு நா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டே இன்க்கு ஸ்கூல் லீவு இன்னிக்கு ஸ்கூல் லீவு நேத்த சொன்னே இன்னைக்கு ஸ்கூல் இருக்குதுடா ஸ்கூல் இருக்கு க்குது உ மிஸ் கூட ஃபோன் பண்ணாங்க ஸ்கூல் இருக்குது ஏழு டு பதினொன்னு வரசொல்லி இருக்கு க்காங்கன்ட்டு எங்க வீட்டுக்காரரு அவனிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல நா காதுல வாங்குனே மிஸ்ஸு என்கிட்ட சொன்னாங்களே ஸூகூல் லீவுண்ணே நானிம்மா சொன்னாங்க லீவுன்னு அவர் வந்துட்டு ஸ்கூல் லீவ் ஆனா இன்னைக்கு அவரு ஒன்பதரை மணிக்கு எல்லா எச்சுட்டாரு அவராவே யாருமே எழுப்பல ஆனா நம்ம எழுப்புனா கூட ஆமா அது ஊருக்குல்லா போனா ஆறு ஆறரை மணிக்க எல்லா எழுந்திருச்சுப்பா அம்மா வீட்டுக்குல்லா போனா அவன எழுப்புறதுக்கு ஆலே தில்ல சீக்கிரமாவு தூங்கிடுவா பத்து பத்தரை மணிக்குள்ள தூங்கிடுவா ஒன்பதரை மணிக்கு கூட தூங்கிடுவா காலையிலயு சீக்கிரோ எழுந்திரச்சுப்பா இங்க இருந்தா மட்டும்தா அவரு இப்ப வந்துட்டு ஆ நம்ம ஒரு ஆள் எழுப்பிக்கிட்டே இருக்கணு அடி வாங்கிட்டு தா ஒரு வாரோ டெய்லி ஸ்கூலுக்கு எதாவது ஒரு சில நா மட்டுந்தா அடி வாங்காம கெளம்பி வருவா அவரு கேப்பாரு சாக்லேட் வாங்கி குடுக்குற எனக்கு அஞ்சு சாக் சாக்லேட் வேனு சிப்ஸ் வாங்கி குடுக்றனு எனக்கு மூனு சிப்ஸ்சு வேணு அப்டின் கேப்பாரு எல்லாத்துக்கு கமிட்மென்ட் ஒத்துக்கிட்டு சேரி வாங்கி குடுக்கர் வாங்கி குடுக்குறேன்சு வா கெளம்புன் சொல்லி சொல்லி ரெடி பண்றதுக்குள்ள வந்துட்டு போதும் போதுனு ஆயிடு அவ எழுந்திருக்கிறானோ இல்லையே இந்த வாண்டு எஞ்சுக்கு ஆம்மா இவள புடிகுறதா அவன பாக் பாக்ரதானு இருக் கு அந்த டைம்கு இவுரு வேலைக்கு கெளம்புவாரு தண்ணி அந்த டைம்க்கு வந்துதுனா தண்ணியும் புடிக் க்கணு அது கொஞ்சோ கஷ்